வணக்கம் ஆ சொல்லுங் தோ நா நல்லாருக்கங் தோழி நீங்க நலமாருக்கீங்ளா
அ நல்லாருக்க என்னா ஒரு சளி புடிச்சிருக்க மாதிரிருக்கு வீட்ல ஏதாவது ஒரு கஷாய ஏதாது எல சாச்சு குடிக்லா அப்டின் நினைக்ற அ தோட இல்லாம வாய் ரொம்ப ஒரு மாரி சப்புன்னு இருக்க மாரிருக்கு ஏதாவது சுவையா ஒரு உணவு சொல்லுங்களா
கண்டிப்பா தோழி ஆ இப்ப நார்மலா பாத்தீங்னா சளி புடிச்சிருக்கு அ வேற எதாவது அதா தொண்ட கரகரப்பா இருக்கு அப்டின் சொல்லி சொல்லுவாங்க அதுக்குலா பாத்தீங்னா நீங்க இந்த துளசி தண்ணி இருக்குங்கல்ல அது
அ
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஓமவல்லி இலன்னு கேள்விப்பட்ருக்கீங்களா ஓமவல்லி இல அப்டின்னு சொல்ட்டு
ஆமா தோழி நம்ம இல மாரியே இருக்கோ நா கொஞ்ச தடிமனா இருக்கு இது வந்து ஆ கொழந்தைங்களுக்கெல்லா பாத்தீங்கன்னா செரிமான தன்மை இல்ல அப்டின்னு சொல்லு போது இந்த இலைய மட்டும் நல்லா கசக்கி அந்த சார எடுத்து குடுப்பாங்க குழந்தைங்களுக்கு நம்ம பெர் ரியவுங்க என்னா பண்ணனு அத நல்லா எடுத்து ம் அ நம்ம நார்மலா பெரியவங்களுக்கு என்னா பண்ணணு ஆ அந்த இலைய வந்து நம்ம நல்லா பறிச்சுட்டு ஒரு நாலஞ்சு எலைய நல்ல கழுவி அலசிட்டு நாம்ம வெறு